வணக்கம் தோழி அ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
அ அ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
அ நா நல்லா இருக்கே அப்பறோ பசங்க எல்லா ஸ்கூல் போயிட்டாங்களா பைவ் ஓ கிளாக் நீங்க
நானு அதே சேம் ஃபைவ் ஓ கிளாக் தா பசங்கள்ல்லா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
போயிட்டாங்க ஒங்க பசங்க ஸ்கூல் போயிட்டாங்களா
அ ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு என்ன ந இது டிஃபன் பண்ணி குடுத்தீங்க
நா பண்ண மாட்டே டிஃபனே பண்ணா சாப்டுவே எ மதர் இருப்பாங்க அதனால அவங்களே பண்ணி வச்ருவாங்க காலைல வந்து சாப்பாடுதா மத்யான மத்தியான பண்றதே காலைல சாப்ட்டு நா ஒர்க் பண்றனா அதனால ஆஃபிஸ் வந்துருவே நீங்க ஒர்க் ஃப்ரெம் ஹோம் பண்ணுவீங்களா இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா
ந்து வீட்லே இருந்தே வேல பாக்குற தோழி ஆ அதனால காலையில எல்லா வேலயு செஞ்சு ட்டு முடிச்சுட்டு உட்காறதுக்கே நம்மளுக்கு ஒரு பத்து மணி ஆயிடு
ஓகே ஓகே
ஆ முடிச்சுட்டு அவுங் ஸ்கூலுக்கு பசங்கள அனுப்பிட்டு அவுங்களையு அனுப்பிட்டு உட்காரதுக்கு எல்லா குளிச்சுட்டு இது பண்ணிட்டு உக்காரத்துக்கே ஆயிடு அவ்ளோ நேர ஆயிடு இன்னக்கி காலையில என்ன சம சமைச்சாங்க அம்மா என்ன சமைச்சாங்க
புளி கொழம்பு மொச்சக்கட்ட புளி கொழம்பு வச்சு அ மணத்தக்காளி கீர மணத்தக்காளிக்கீர பத்தி உங்களுக்கு தெரியுமா
ஆ எனக்கு நாங்க வந்து எப்பயுமே அந்த அரக்கீர இருக்குல அதுதா சாப்டுவோ கீர முருங் கீர இந்த மாதிரிதா சாப்பிடுவோ தவிர ஆ மனத்தக் காளிக்கீர எல்லா நா சாப்டதே இல்ல
ம் அது வந்து கொஞ்சோ தொவப்பா இருக்கு தொவப்பா இருக்கு வயித்து புண் ஆத்து
ஓகே ஒகே ஆனா கேள்விப்பட்டிருக்கே மணத்தக்காளி கீர வந்து நல்லது ஒடம்புக்கு நல்லது
அந்த மணத்தக்காளி வெத அதா நீங்க பாத்தது இல்லியா ஒரு ப்ளூ கலர் ஒரு பிங்க் கலர் மார் இருக்கு கா பழா அத வந்து காய வச்சு
அந்த செவப்பு கலர்ல இருக்குறது
அதா அதா அது பிங்க் மாரி தா இருக்கு அது கிரீன் கலர்ல இருக்கு அது பழுத்ததுக்கு அப்றோ வெத விழுந்த எடமேல்லா செடி மொளச்சிடு அந்த பழுத்தத்தா எடுத்து காய போட்டு மோர் மிளகா மாரி அந்த வத்தல் போடுவாங்கல்ல
ஆம்மாம்மா
அது மா அது மாரியு பண்ணுவாங்க அது மாரியு பண்ணுவாங்க இது மாரி பண்ணுவாங்க எங்க வீட்ல நேச்சுரலாவே வளருது அதனால சரின்ட்டு அத பண்ணி சாப்டாச்சு காலைல
சேரி சேரி ச ஓ நாங்க இன்னைக்கு வந்து சுண்டல் கொழம்பு வச்சீ இது வச்சாச்சு அவரக்கா பொரியல் பண்ணோ
ம் ம்
ஆ இன்னக்கி வியாழக்கிழமனால எதாவுது பயிர் வகைகள் பண்ணணுன்றதுக்காக
குரு பகவானுக்கு நல்லதுங்கறனால
ஆ அப்டி இல்ல நாங்க அதுக்காக இல்ல அந்த இது இருக்குல்ல நம்மளுக் கு வந்து வியாழக்கிழமனா பயிறு வகைகள் பண்ணா நல்லதுன்னு அந்த இதுலயே வந்துருச்சு இப்ப திங்கள் செவ்வாழ இந்த மங்களலகரமம்னாள் நம்ம சாம்பார் வைப்போ பருப்பு அந்த மாரி யூஸ் பண்றதுனால இந்த வியாழக்கிழமனா பயிறு வைகள் வைக்கிறது நல்லதுன்னு சொன்னதுனால அதையு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோ
சேரி சேரி
ஆ நீங்க இப்போ நீங்க வேல பாக்குறீங்கல்ல அந்த வேல உங்களுக்கு வந்து பிடிச்சு பண்றீங்களா இல்ல எப்டி இது பண்றீங்க
புடிச்சுதான் பண்றே புடிச்சுதா பண்றே புடிச்சு பண்ணாதா நமக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும் புடிக்காம பண்ணா அந்த எடத்துல நம்ம நரந்தரமா இருக்க முடியாது இல்லயா புடிக்கலன்னா ஒரு ஈடுபாடோட வேல பாக்கவே முடியாது
ஆ கரெக்ட்டு தான் நீங்க வந்து இப்ப இது பண்றப்ப பேருந்துல பயணிக்கிறப்ப ஏதாது அ என்ன மாரி பா பாட்டெல்லா கேட்டா உங்களுக்கு நல்லா அ வழிய அந்த பயணம் போறதே தெரியாத அளவு இருக்குங்கள அந்த மாரி ஏதாது பாட்டு கேட்டு போயிருக்கீங்ளா
அப்டிலா இல்ல சிஸ்டர் இப்ப உள்ள பஸ்ல பாத்தீங்கன்னா ரஷ்ஷா தா இருக்கு கவர்மெண்ட் பஸ்ல பாட்டே போட மாட் டாங்க பிரைவேட் பஸ்ல போட்டாங்கன்னா டங்கு டங்கு நெஞ்சு வலியே வந்துரும் அந்த மார்தாருக்கு
நீங்க வந்து இந்த மாரி வெளிய ல வெளியூருக்கு பயணம் போறப்பம் அ நம்ம மொபைல்ல பாட்டு போட் பே இப்ப வந்து
அது மெலடி சாங்கா அது மெலடி சாங்கா இளையராஜா சாங் கேட்டா நல்லாருக்கும்
அ அதா உங்களுக்கு அந்த மாரி பாட்டு கேட்டுட்டு போறதுல வந்து உங்களுக்கு இதாருக் குமா இல்ல ஒவ்வொருதங்களுக்கு பாட்டு இந்த மாரி எதும் கேக்காம புக் படிக்கறது எல்லா கே இது பண்ணா தலவழி வரும் இதெல்லா நம்மளுக் செட் ஆகாது அப்டின்லா சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த மாரி எதும் இருந்துருக்கா
அப்டிலா இல்ல ஸ்டர் நல்லாருக்கும் இளையராஜா சாங் கேட்டு இப்போ யுவன் சங்கர் ராஜா அந்த மாரி மெலடி சாங்கா கேட்டு போனோம்னா நல்லாருக்கும் இதுவே நம்ம பஸ்ல சொல்றோம்ல பேருந்துல பேருந்துல போனோம்ன அவங்க போட்டா பாட்டதா நம்ம கேட்கணு
அவங்க போட்டாலுமே இப்ப எல்லாருக் கைலயும் நம்மகிட்ட இது இருக்கு ஃபோன்ட்ருக்கு ஃபோன வச்சுக்கிட்டு நம்மளே எல்லாம் ப்ளூடூத்து ஹெடட்செட்டு அ எல்லாமே வந்துருச்சு அத பேஸ் பண்ணியே இப்ப வந்து நம்ம எல்லாருமே பழகிட்டோம் தனியா நம்மளுக்குன் என்ன தேவருக்கோ அத போட்டு இது பண்றோ அந்த மாரி போட்டு நம்மள கேட்டுக்லா
மார்னிங் வந்து பஸ்ல வந்து நம்ம ஸ்டாண்டிங்ல தா வருவோ ஸ்டாண்டிங்ல அது தூண்ல தொங்கிட்தா வருவோ ஒரு கொஞ்ச தூரோ போனதுகப்புறோ எங்க ஊர்லருந்து கொஞ்ச தூரோ போனதுக்கப்புரோ ஸ்கூல் வரும் ஸ்கூல் வந்ததுகப்புறோ பஸ்ஸே காலி ஆயிரும் பஸ்ஸே காலி ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறோ நம்ம நல்லா சீட்ல ஒக்காந்துட்டு
இப்ப வந்து ச ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனனால உங்களுக்கு இந்த மாரி ரஷ்ஷாருக்கு இப்பையும் வந்து அந்த இதுப்பே அ அந்த நம்ம ப கவுர்மெண்ட் தமிழ்நாடு ப பேருந்துகள்ல வந்து எவ்ளளோ இது சலுகைகள் இது பண்ணா குட நம்மளுக்கு வந்து அதிகமா கூட்டமாதா வர செய் தவர அ கொஞ்ச ஃப்ரீயா உக்காணு ஆம்மா கூட்டமாதா வருது நம்மளல்லா ஃப்ரீயா போணும் ஆ நம்
கூடியர்தல்ல
ஆமா ஆமா கரெக்ட்டு ஏன்னா நம்ம ஸ்டாப்பு நம்ம போறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டாப்புக்கு முன்னாடிதா எடமே கெடைக்குது அது வரைக் சில எடத்துலல்லா எடமே கெடைக்காது
நம்ம எறங்க போற சமயத்துலதா எடமே கெடைக்குது
ஆம்மா அதுக்கு நமக்கு கொஞ்ச நேரத்துல எதுக்குன் சொல்ற மார்தாருக் நம்ம பேசாம அதுக்கு நின்னுட்டே போயிலா அந்த மார்தா இதா இருக்கு ஆ
இங்க வந்துர்றது
ஆ
நீங்க என்ன சாப்பிட்டீங்க காலேல
காலைல கம்மங்கூழ் சாப்ட்டே ஏன்னா இன்னிக்கு வந்து நல்லா இருந்துச்சு அந்த மாரி எதுவு வச்சு சாப்பிட மாட்டோ அப்டியே கூழா குடிச்சிட்றது ஏன்னா அதுக்குன் தனியால்லா எதுவு பண்றதில்ல அது நா போட்டு சேத்தே இது பண்ணிருவே காச்சிரப் வேமு சின்ன வெங்காய்மு சேத்து போட்டு இது பண்றனால
ம் ம்
அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அது கூடயே சாப் ஆ ஆ காச்சிறத்துக்கு முன்னாடியே சேத்துப் போட்டுக்கா அது உங் எல்லாராலையு கடிக்க முடியாதுல வயசானவங்க இருக்கிற இப்ப நம்ம வீட்ல அதுக்கு ஏத்தபடி நம்ம செய்யணுனா அதுனா நா வேக வெக்கிற அப்டியே நம்புளுக் நல்லா இதாயிடு மசிஞ்சிறு நம்புளுக்கு அப்பிடியே சாப்ப றொப்போ தெரியாது உள்ள போறப்ப வெங்காய போறது ஒவ்வொருத்தங்க இன்ன பண்ணுவாங்க கஞ்ச குடிச்சிட்டே கடி க்கிறது வந்து வேற வேற மாரி அது வந்து எல்லாராலயு முடியாதுல்ல வயசானவங்களால முடியாதுல்ல
இப்போ அதோட போட்டு காச்சுனீனா காரமா இருக்காதா
அதெல்லா இருக்காது ஏங்க நாலு வெங்காய போட போறோ நம்ம என்ன அதிகமாவ போட போறோ வெங்காயம் காயமாக போட போறோ வெங்காய விக்கிற வெலைக்கு வெங்காய போட முடியுமா
அது உண்மதா ம்
நேத்து தா வாங்னே நீங்க எதுவு வெங்காய எல்லா ரேட் டு வெங்காய தக்காளி கி எல்லாமே ஒரு கிலோ நூற்வா
எப்டி வாங்கினாலு நம்ம யூஸ் பண்றது யூஸ் பண்ணிட்தான இருக்கோ
அதுக்கு அதுக்கு குவான்டிட்டிய குறைச்சிக்க வேண்டியதாங்க அவ்ளோதா அதாவது இப்ப பத்து வெங்காய போட்ற இடத் துல நாலு வெங்காய் போட்டான்ற போல்தான் ஆமா அது அப்டி பண்ணாதானேங்க நம்ளுக் கு இது பண்ண முடியு ரேட் அதிகோந்தா அடிக்கடி நம்ம போய் வாங்கிட்ருக்க முடியுமா ஆ
சொல்லுங்க
எப்புடி நம்மளால முடியுமோ அந்ததுக்கு தகுந்த மாரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதா எதுக்கு தேவைகள் எப்டியோ அசைவ சமையல் பண்றப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா தா போட்ற மார்ருக் கு அந்த டைத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதா ஆ அந்த டைதுல் நமுக் போட்டுக்க வேண்டியதா மத்த டையத்துல நமக்கு தேவையில்ல கம்மியா அந்த புளி குழம்பு இந்த மாரி பா அதெல்லா கிடையாது புளி கொழம்புக்கு தேங்கா போட மாட்டோ காரக் கொழம்புக்குதா தேங்கா போடுவோ நீங்க
நாங்க புளி கொழம்புக்கு தேங்கா போட மாட்டோ வெங்காய தக்காளி அரச்சு அது கட் டி ஆகற்துக்கு வெங்காய தக்காளி அரைச்சி அதா போட்டுறுவ
ஓ அப்டி இல்ல நார்மலாவே கட்டி சேறுல நம்ளுக்கு கொழம்பு குதிக்கிறப்பே ப கட்டி சேந்துருல அதுக்
இல்ல தேங்கா போடாட்டதா தேங்கா போடாட்டாலே கா கார்ணம் இது இருக்காது கட்டி சேராதுன்ட்டு இப்டிதா போட்றது அது வந்து கோ
கேரளால எல்லாத்துலியு அரச்சி அரச்சி போடுவாங்கன் சொல்லுவாங்க தேங்கா எண்ணெனால செய்றனால
அவுங்க வந்து தேங்காதா நல்லெண்ணையே யூஸ் பண்ண மாட்டாங்க ரீஃபண்ட் ஆயிலு யூஸ் பண்ண மாட் ட்டாங்க அவுங்க ஒன்லி இந்த மீன் ஃபிரைப் பண்ணனாலுஞ் செரி எதுக்குமே தேங்கா எண்ணெதா அதனாலதா அவுங்க ஹெல்த்தும் நல்லாருக்கு அவுங்களுகு ஈஸியா வயசு ஆகாது
ஆமா அவுங்களோட ஹேர்லாப் பாத்துருக்கீங்ளா எப் ப்பயுமேம் ஆயிலோடையே இருக்கிற மாரி இருக் கு ஆனா அவுங்களோட ஹேரு வளந்துகிட்டே இருகு எவ்ளோ முடி வளந்துகிட்டேருக் கு தெரியுமாங்க சிஸ்டர் நெஜமாவேமு
கேரளாகாரங்க இங்க வந்தாங்கன் வைங்க இங்க வந்தாங்கன்னா அவுங்களுக்கு முடி கொட்டிரு அதுவே அங்க இருந்தாங்கன்னா அங்க நல்லாருக்கு அவுங்க முடி
எனா ஹீட்டுக்கு இங்க இருக்கிற வெயில் ஹீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆனா அத த எண்ணெய மட்டு இதுப் பண்ண மாட்டாங்க எனா அங்க எல் ல்லாமே தென்ன மரமா இருக்கா எண்ணெய் எடுத்து செக்ல ஆட் ட்டி அந்த மாரி யூஸ் பண்றனால அவங்கத் தலையிலேயே அவ்ளோ எண்ணெய வெச்சிருப்பாங்க எனா எங்ளுக்குச்
ட்ருந்ததுன்னா அத சுத்தி தோட்டோ வெச்சிருப்பாங்க அவுங்கல்லா கேரளாக்காரங்கல்லா ம்
மயே மெயினாத் தெ தென்னமரந்தா இருக்கு அதிகமா அதனாலதா அவுங்ளுக் க அந்த இது தேங்கா வந்து அதிகமா கெடைக்கிது அதுனால அத யூஸ் பண்ணி எண்ணெ எடுத்து இதுப் பண்றாங்க
ம் ம் கண்டிப்பா சிஸ்டர்
ஆ எனாத் தேங்கா எண்ணெ யூஸ் பண்ணி நம்மளே சமைக்லா நம்மக் வாரத்துக்
நமக்கு நமக்கு யூஸ் பண்ண முடியல கொமட்டுது தேங்காண்ணெ யூஸ் பண்ணா
இல்ல இல்ல நீங்க வந்து என்னப் பண்ணுங்க தேங்கா சாதத்க்கு தெ அந்த மாரி இதுக்கு ஒருட் டைம் யூஸ் பண்ணி பாருங்ளே நல்லாருக்கு
ம் ம்
அது ரேரா யூஸ் பண்றால ச அதுவு செக்குல ஆட்ன எண்ணெயதா வாங்குங்கா அந்த மாரி வாங்னீங்னா உங்ளு தெரியாது தனியாக் கடலெண்ணே எ இந்த மாரி இதலா விக்கிறாங்கல்ல ரீஃபண்ட் ஆயில் மாரி இதெல்லா விக்கிறாங்கலா அந்த மாரி இதுல வாங்
ஆமமா
இல்லேனாத் தேங்கா எண்ணெ வாங்குங்க வாங்கி அந்தத் தேங்கா சாதோ அந்த தேங்காப் பால் சாதோ இதெல்லாம் பண்றப்ப நீங்க அதுலப் பண்ணிப் பாருங்ளே அதோடட் டேஸ்ட்டே தனியாருக் செமையாருக்
கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவோ
ஆ ட்ரைப் பண்ணி பாருங்க நல்லாருக்கு
ஆ ஆனாக் கேரளால அப்பளங் கூட அதுலதாம் பொரிப்பாங்ளா தேங்கா எண்ணைலதா ம்
அப்பளோ என்னப்பு அதாங்க மேக் சிமம் இந்த எண்ணையே ரீஃபைன்ட் ஆயிலே யூஸ் பண்றதில்லன்ருக்கறப்ப அவங்க நெஜமாவே தேங்காண்ணெ வந்து வீட்டுக்கு வீடு எண்ணெய் செக்குதா வைக்கலங்க மத்தபடி எல்லாமே எண்ணெ அ தா யூஸ் பண்றாங்க ஃபிஷ்சு பொரிப்பாங்க அவ்ளோ ஸ்மெல்லா இருகுங்க டேஸ்ட்டு நல்லாருகுங்க ஸ்மெல்லுக்கே வரு சாப்பர்ற மாரி ஃபீலிங் இருக்கு
எங்க வீட்டு சைடு ஒருத்தங் கேர்ளாக்காரங்க இருந்தாங்க அவுங்க எப்போவுமே தேங்காண்ணாதாம் பொர் ச்சு தருவாங்களா அது பாத்தா நமக்கு புதுசாத் தெரியு எல்லாமே அவங்க அங்க இருந்துட்டு கேற ஆமா வாழ போலாம்பாங்க திருநெல்வேலிக்காரங்க மாரி பேசுவாங்க அவங்க இப்ப மீனு தா சாப்டுவாங்க கேரளால இருக்கிறவங்க மீனு நல்லா
கேரளம்ல்ல ஏனா மீன் வந்து மீனு அதுவு அயிர மீன்லா அதிகமா கெடைக்கு அங்க அது வந்து எப்டி இது பண்ணுவாங்கு தெரியாது ஆனா டெய்லியு அதே மாரி இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி மீனா இருக்குல்ல அதுக்கு பேறு வகைகள் எனக்குத் தெரியல அத வந்து இல்ல நெறைய மீன் வகைகள் இல்ல அங்க ஃபிஷ்ஷு இதல்லா நெறைய இதலா வச்சுருப்பாங்க அங்கங்க நம்ம இது இங்கல்லா நம்ம பார்க்கு பீச்சு இந்த மாரி போறோல அங்க வந்து அந்த சுத்தி பாக்கறதுக்கே பிஷ்ஷு இதே வச்சிருக்காங்க பெருசா அழகழகா இருக் இப்ப ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு கலர் கலர் மீனா அவ்ளோ அழகா இருக்கு இல்ல நாங்க சின்ன வயசுல நானு போயிருக்கனா அந்த எடத்துல போய் பாகற ஆ இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்லை
சுத்திப்பாக்
பா சுத்தி பாக்குறதுக்கு சுத்தி பாக்குறதுக்கு கலர் கலரா இருக்கு ஒவ்வொரு மீனு ஒவ்வொருது எல்லாமே குட்டி குட்டியா இருக்கு பெரிய மீன்ல்லா ரெண்டு மீன் அந்த மாரிதா இருக்கு அத விட பெருசுனா ஒரு மீன் மட்டுந்தா இருக்கு
சேரி சேரி
நல்லா இருக்கு நெஜமா